ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்காங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல
ஆ நல்லா இருக்காங்க இனிதா சாப்டணு இல்ல இனிதா நீங்க சாப்டாச்சா நைட்டுக்கு
இல்ல தோழி இனிமே தா ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ப உணவு சம்பந்தமாவே வந்து எடுத்துப்போங்க தோழி இப்ப வந்து பாத் தீங்கன்னா நிறைய உணவுகள் வந்துட்டு நம்ம வந்து அவசர காலத்துல வந்து சாப்பிட மாட்டோ இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறங்க காலேஜக்கு போறவங்லா ஆகட்டு காலையலு உணவ வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவசரத்துல இல்லைங்களா கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்கற அப்டின்னு சோ சொல்ட்டு மத்தியான தா அதுவுமே சாப்பிடுவாங்க அந்த மாரி ஒரு சூழ்நில போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கு போது சீக்கிரமா உங்களுக்கு ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ வந்து பாத்தீங்கன்னா அல்சர் அதுக்கப்ரோ இரத்த உடம்புல இல்லாம போறது அந்த மாரி நறைய நோய்கள் வந்து வருது இல்லைங்களா ரத்த உடம்புல இல்லங்கு போது நறைய நோய் காவசி வந்துரு அந்த மாதிரி வந்துட்டு அத பத் த்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க அந்த மாரி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்டிங்கறத பத்தி சொல்லுங்க தோழி
கண்டிப்பா பண்ண கூடாது ஆனா வந்து நானே அப்டிதா பண்ணுவே அப்பப்போ மோஸ்ட்டா காலைல சாப்ட மாட்டே வீட்ல இருக்கும் போது பயே வந்து மார்னிங் லேட்டா தா முளிப்பே அதனாலயே மார்னிங் ஒழுங்கா சாப்ட மாட்டே
ம்
மேம் அப்டி பண்ண கூடாது சைட் எஃபெக்ட் நறய இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ஏன்னா வந்து அதுலயு பெண்களுக் கு வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் ஆனா வந்துட்டு அவுங்க பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லா ஒல்லியாதா இருந்துருப்பாங்க இந்த மாரி சாப்டாம இருந்தாலுமே வந்து உடல் எடை கூடும் அப்டிங்கிற மாரி எல்லா சொல்றாங்க இல்லீங்களா ம் ஆமா தோழி இப்போ நீங்க வந்துட்டு அந்த மாதிரி என சிலவங்க வந்து பாத்தீங்கன்னா காலைல இப்ப உணவுகள் வந்து எடுத்துக்கமாட்டாங்க அதுக்கு பதிலா நொறுக்கு தீனீ வந்து சாப்ட்டுட்ருப்பாங்க அத பத்தி நீங்க என்ன நெனைக்குறீங்க தோழி அந்த மாரி உங்குளுக்கு தெரிஞ்சவுங்க யாராவது சாப்ட்டது உண்டா உங்குளுக்கு எதாவது கொஞ்சோ ஒடம்பு முடியலனா
மத்தியானோ ரைஸ்ஸே எடுக்க மாட்டா மத்தியானோ ஸ்நாக்ஸு அந்த மாரி பிங்கோ அந்த மாரிதா ஸ்நாக்ஸேதா எடுப்பா அவளுக்கு வந்து ரைஸே புடிக்காது அதனாலே வந்து இந்த மாரியே எடுத்து அவளுக்கு வந்து ரத்தோ இல்லாம அட்மிட்லா ஆயிருக்கா ஹாஸ்பிட்டல்ல
ம்
அது எனக்கு
ஆமாங்க தோழி இது நீங்க சொன்னது செரிதா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் போது அது சும்மா வயிறு நெறயுமே தவிர நமக்கு வந்துட்டு ஒரு சத்து வந்து கெடைக்காது இல்லீங்களா
ஹலோ கேக்கு
கேக்குதுங்களா தோழி நா பேசுறது
ஹலோ ஆ கேக்குதா
ஆ கேக்குதுங்க தோழி உங்குளுக்கு கேக்குதா தெளிவா ம் அந்த மாரி நம்ம உணவுகள் எடுக்கும் போது வந்துட்டு நமக்கு வயிறு நெறயுமே தவிர நமக்கு சத் சத்துக்கள் வந்து வராது இல்லீங்களா ஒடம்புக்கு
ஆமா
ஆமாங்க தோழி
நைட்டுக்கு என்ன சமச்சீங்க
ஆ நைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட கணவருக்கு பிடிக்கோனு சொல்லிட்டு அரிசியும்பருப்பு சாதம் வந்து வெச்சிருக்காங்க ஆ நாங்க வந்துட்டு அதுக்கப்றோ மதியம் நேரம் வந்து பாத்தீங்கன்னா வெளில வந்து கொஞ்சோ சாப் ஏன்னா காலைல வந்து கொஞ்சோ ஒரு வேலையா வெளிய போயிட்டோ அதனால காலைல சாப்பாட எங்கனால சாப்புட முடியுல ஆ ஏன்னா வந்துட்டு வெளியே போயிட்டு நாங்க வந்ததே மத்தியானோந்தா அதுலயு வந்துட்டு தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளா பயணம் வந்து மேற்கொண்டுட்டு இருந்தனால ஒரு மூணு நாளா வந்து எங்க வீட்ல சமைக்கல என்னி இப்பதா வந்து சமைக்கிறோ மூணு நாளுக்கு அப்புறோ இப்பதா சமைக்கிறோ ஏன்னா வியாழக்கெழம மத்தியானோ கடைசியா சமச்சுது சாரி வியாழக்கெழம காலையில க கடைசியா சமைச்சுது அந்த மாரி அதுக்கப் அப்றோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயணம் வந்து செரி மேற்ககொள்ளலா ஏன்னா வீட்லயே இருந்து இப்போ ஆண்கள் வந்து வெளிய போவாங்க வேலைக் போறவங்க வெளிய போவாங்க செரி ஆனா வீட்லயே இருக்குற பெண்கள் நெலமைய வந்து நெனச்சு பாருங்க செவுத்த மட்டுதா பாத்துட்ருக்கணோ இல்லயா
ஆமா கண்டிப்பா தோழி
அ அதனால சேரினு சொல்லிட்டு என்னால இருக்கவே முட்ல பைத்தியோ புடிக்குற மாரி ஆயிடுச்சி அதனால கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு எல்லாத்தையு கண்டிப்பா எல்லாத்தையு புடிச் நச்சு நச்சு நச்சு நச்சி அதுக்கப்றோ கணவ தோண்ண உடனே சேரின்னு சொல்ட்டு களம்பி போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு மலை பிரதேசம் மாரி இருந்துட்டு வந்தோ அது இந்த மாரி க்ளைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமயா ருக்கு அதனால நாங்க நாங்க மூணு பேருமே அசைவ பிரியர்கள் மூணு நாளுமே அசைவோ தா அப்பறோ மத்தியானம்மு வந்து கொஞ்சோ அசைவம் அ இன்னைக்கு அமாவாசை னால ஆனா அசைவம் வந்து வீட்ல சமக்கக் கூடாது இல்லைங்களா
ஓ ஆம்மா
ஆ அதனால வந்து சேரின்னு சொல்லிட்டு இன்னிக்கு அ நம்ம முன்னோர்களுக்கு எல்லாமே வந்து சாமி கும்புடுவாங்க ஆனால சேரின்னு சொல்லிட்டு நாங்க து பண்ல அ நான்வெஜ் எதுமே எடுக்காம மத்தியானமா கடைல தா வாங்கிட்டு வந்து சாப்ட்டோ அதுல மிச் சமான கொழம்புகள் கொஞ்சோ இருக்கு அத்னால என் கணவர் க்கு அரிசிம் பருப்பு சாப்பாடும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸும் வந்து வீட்ல வெக்கிறாங்க தோழி
ம் சேரி சப்பாத்தி உருளக்கெழங்கு ஒரு சப்பாத்தி
சோ இது பரவால்லேங்க சாமா ஏன்னா வந்து சப்பாத்தி அந்த மாரி பஃபைபர் உள்ள உணவுகளுமே எடுத்துக்கணும் இல்லேங்களா
ஆம்மா
ஆமா உங்களுக்கு பிடித்த உணவு எது நீங்க கடைசியா சமச்ச உணவு அந்த மாரி உணவ பத்தி கொஞ்சோ சொல்லுங்க தோழி
உணவு எ பெசிஃபிக்கா புடிக்குல எனக்கு வந்து எல்லாமே நா சாப்புடுவே பிஷ்ஸு சிக்கனு வெஜிடேபிள்ஸ் அவ்ளோ பிடிக்னாலு அப்பப்போ சாப்புடுவே வெஜ்டேபிள்ஸ் குட்டிலா எனக்கு எல்லாமே புடிக்கு ப்ரியாணி நூடுல்ஸ் ஃபரைட் ரைஸ்
உம் சேரிங்க தோழி இப்ப அசைவம்னு எடுத்துக்கிட்டா அசைவம் எப்டி தினமும் சாப்ட உட்கொள்வீங்களா எப்டிங்க தோழி
ஆ அப்பப்போ ஓக்கேதா எல்லாமே அப்பப்போ சாப்ட்றதுக்கு போர் அடிக்காது
ஓ செரி செரிங்க தோழி பரவால்ல நீங்க வந்து எதாவ்து உணவு வந்து சமைத்து பாத்தது உண்டா அந்த மாரி அனுபவங்கள் எதாச்சும்
ஆ ஆமா ப்ரைட் ரைஸ் அப்பப் போ சமப்பே ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இந்த மாரி சன்டே சன்டே சமப்பே கட்லட்டு ஷவர்மா கட்லட் ஷவர்மா சமோசா
உம்
இந்த மாரி வீக் டேஸ்ல ஈவி்னிங் போல சமச்சு எல்லாத்துக்கு குடுப்பே
செரிங்க தோழி எனக்கு வந்து பாத்தீங்ன்னா ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு வந்து பிடித்த உணவுன்னு சொல்லும் போது ஷவர்மாவ்வே சொல்லலா அந்த மாதிரி வந்துட்டு பாத் தீங்னா ஷவர்மால கீழ அந்த ஒயிட் கலர்ல ஒரு பிரட் ஸ்பிரட் மாரி இருக்குல்ல பாத்தீங்களா அது அது எப்டி செய்வாங்க இல்ல ரெடிமேடா கெடைக்குங்களா எப்டி இல்ல அது மைனஸ் தெரியு மயனஸ் தெரியும் தோழி ஒரு பன்னு மாத்ரி ஒரு இது இருக்கு ஆ அத எப்டிங்க தோழி செய்வாங்களா இல்ல கடைல வாங்குவாங்களா
வீட்லயு செய்யலா ஆனாவது அது ப்ராசஸ் ரொம்ப பெருசு கடைல தா மோஸ்ட்டா கடக்கு கடை எல்லா கெடைக்கு தட் மீன்ஸு அது வந்து டு டேஸ் தா எக்ஸ்பரி டேட் இருக்கு அது வந் மைதா மாவு அதுக்கப்றோ சோடா எல்லா போட்டு பெசை வாங்க எனக்கு அவ்ளோ வா அது தெர்ல அந்த ப்ராசஸ் ஆனா ப்ராசஸ் கொஞ்சோ பெருசு
செரிங்க தோழி அத்னால நீங்க ம் அது வந்து அத்னால நீங்க கடையல வாங்குவீங்களா
ஆ கடைலே எங்க வீட்டுக்கிட்டே கடக்குக்கு குப்பூஸ்
சேரி சேரிங்க தோழி பரவால்ல எனக்கு இந்த சவர்மாலயே ரொம்ப பிடித்தமான ஒரு இது வந்து அதுதா அந்த கீழ அந்த பட் ன்ன மாரி ஒன்னு இருக்கும் பாத்தீங்ளா அது அதுதா வந்து ரொம்ப பிடிக்கும்னே சொல்லலா தோழி
ம் நர்மளா ஷி கென் கூடலா வச்சு ஷாப்புலா கிரில்சிக்கன்லா வாங்குனோனா குப்போஸ் வாங்கி ஷாப்புலா சூ
ம் ம் ஆமா தோழி அதுல்யு வந்து இப்போ நா பயணம் போயிருந்தோன் சொல்லி சொன்ன பாத்தீங்ளா அப்பதா வந்துட்டு நா வந்து வாங்கிருந்த அப்ப வந்து ஏ கணவர் வந்து வாங்குடுக் குடுக்க மாட்டே அப்டின் சொல்லி சொன்னார் ஏன்னா அது வந்து நல்லது கடையாது அப்டிங்குறதுனால ஆனா இர் இதுன்னாலுமே வந்துட்டு பாத்தீங்னா நா சேரின் கேட்டனால ஏனா நா வ கிட்டதட்ட சாப்ட்டு ரெண்டு வர்ஷத்துக் மேல ஆகுது ச சவர்மா சாப்ட்டு அதனால சேரின் சொல்லிட்டு நா சாப்ட்டு பாத்த ரொம்ப ஒரு இதாவே இருந்துது ரொம்ப நாள் கழ்ச்சு சாப்புற்றனால
ஆமா தோய் அத்னால நல்லா இருந்துது அதுவும் இல்லாம நாங்க வந்து வேற ஒரு எடத்துல பயணம் செஞ்ச எட் துல வாங்கி சாப்டதுனால ஒவ்வொரு எட்த்துலயு எப்டி ஷவர்மா இருக்குன் டேஸ்ட் பண்றது ஒரு தனி விதமான ஒரு அனுபவம் இல்லைங்ளா ஏனா ஒரே ஒரே ஆமா ஆமா ஏன்னா ஒரே எடத்துல சாப்ட்டுட்ருந்தா அதோட இது தெரியாது அப்ப நாங்க வந்து போன முந்தாணேத்து வந்து நாங்க போனோ அந்த கடை வந்து வச்சிருக்கவுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலையாளிஸ் அவங்களோட கட அதனால அங்க வந்து சாப்புட்டும்போரு ஒரு வித்யாசமான சுவை இருந்துது எங்க வீட்டு பக்கத்துல சாப்புடும்போது அது ஒரு வித்யாசமான இது இருக்கு அ அதுக்கப்றோ என மயேனேஸ் ரொம்ப விருப்பொ அதனால மயேனேஸ் மட்டு ஊத்தி ஊத்தி சாப்ட்டுட்ருந்த ஏ கனவர் ஒக்காந்து பாத்துக்குட்டே இருந்தாரு ஆம் ம்மா ஏனா வந்துட்டு அதுக்கு தெரியு அது ஒடம்புக்கு நல்லது இல்ல ஏன்னா எண்ண தான அதிகமா ஊத்துறாங்க ஆனா ஒக்காந்து ஏ கனவர் பாத்துகிட்டே இருப்பாரு
தூ சன்ஃப்ளவர் ஆயில்தா வரு அதுல
ம்மா தோழி அத்னால ஏ கணவர் ஒக்காந்து பாத்துக்குட்டே இருந்தாரு எப்புடி ஊத்தி ஊத்தி சாப்புற்றன்ட்டுனு ஒவ்வொரு ஒவ்வொரு பைட்டு வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து உ மயோனேஸ் ஊத்திட்ருந்த அ அதனால சேரின் சொல்லிட்டு அப்பதா ஏ கனவன்க் தெரிஞ்சிது இவ்ளோ புடிக்குமா இவ்ளுக்கு ஆனா எது தட்ட நா ஒரு சென்ற மாதமே கேட்டுட்டே இருந்த எனக்கு வேணு ஏனா திருமணம்த்துக்கு முன்பு வந்து சாப்புல்ல திருமணமாயி ஒரு நாலு மாசம் ஆச்சு எனக்கு இப்போ அப்ப வந்துட்டு சேரினு அதுக்கப் அப்புறமு வந்துக் ஒரு வாட்டி கேட்ட அவுங்க வீட்ல இருக்கம்போது கேட்ட அவுரு வந்துட்டு அதல்லா சாப்புடக்கூடாது அப்டின்ட்டாரு சேரினு அதுக்கப்புற நா கேக்ல அப்றோ எங் அம்மா கூடல்லா போயிர்ந்தனால எனக்கு சாப்புட்ணு போல இருந்தது அது மட்டு இல்லாம நாங்க பயணம் செஞ்ச ஒரு குளிர் பிரதேசோ அ அதுனால சேரி என்னடா அப்டின்ஸ் சொல்லிட்டு அங்க போனா என்ன உன் இரவு உன்றதுக்கு வந்து என்ன இர்ந்துதுன்னா மந்தி பிரியாணி சொல்லுவாங்க இல்லயா
ஆமாமா ம்
டியாணி இருந்துது ஷவர்மா இருந்துது அந்த கடையில அப்ற சேரின் சொல்ட்டு எனக் க ஷவர்மாதா வேணுன் கேட்டே அப்புற வாங்கி குடுத்தாங்க இவுங்க ரெண்டு பேரு மந்தி பிரியாணி சாப் டாங்க ஆனா ஷவர்மா இரவு உணவுக்கு பத்தவே பத்தாது த அதனால ஏன்னா நல்ல நல்லா ஆமா நல்லா சாப்புற்றவுங்களுக் பத்தாது அதுக்கப்புற என்னடா இதுன் டப்புற சேரின் மந்தி பிரியாணி வாங்கி அதுல பாதி நா எடுத்துட்டு பாதி பிளேட்ட அவுருக் குடுத்ட்டே அந்த மாதுரி அதுக்கப்புற அவல் மீல்க்ஷேக்ன் சொல்லிட்டு ஒரு இது இருந்துது அத நல்லாருந்துது தோழி அதுல வந்து பாத்தீங்கன்னா நறைய பிளேவர்ஸ் இருக்கு நா வந்து பட்ரஸ்காச் மிச்சில வந்து இது பண்ணியிருந்த ஒன்னு இல்ல பால்ல வந்து அவல் ஊற போட்டு அ அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆ இது வேர்க்கடலை போட்டிருந்தாங்க பச்சையா போட்டிருந்தாங்க ஓவேர்க்கடல ஓ அதுக்கு மேல ஐஸ் கிரீம் அதுக்கு மேல கொஞ்சோ கார்ன்ஃளேக்ஸ் அதுக்கப்புறோ சாக்லட் சாஸ் அ போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது அதுக்கப்புறோ வள இப்ப இது ஆமா வாழைப்பழமு உள்ள போட்டிருந்தாங்க கொஞ்சம் சின்ன சினதா இது பண்ணி நல்லா இருந்தது ஓவராலா அந்த சில் கிளைமேட்டுக்கு சாப்படுறக்கு சில்லுன்னு இருந்தது அப்பறோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நா போகபோது வய்று குளு குளுன்னு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு போனா அந்த மாரி எங்க வீட்டுல எ கணவருக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிருச்சு ட்டு எங்க அம்மா வந்து டீ குடிச்சாங்க ஏன்னா அந்த குளிருக்கு குளிருக்கு நல்லா இருக்குன்னு நம்ம மட்டு எல்லாமே தலைகிழ பண்ணுவோ அதனால நம்ம வழக்க போல இந்த மாரி மழை பிரதேச மழ பெய்யுபோது ஐஸ்கிரீம் சாப் சாப்பறது இந்த மாரி கோக்குமாக்கான வேலயெல்லா நாங்கதா பாப்போ அது சேரினு நா ஏது சாப்பிட்டு நல்லா இருக்கு அடுத்த நாள் காலயில நா கெளம்புபோது அதே எடத்துக்கு போலான்னு நெனச்சோ ஆனாலனு அங்க சரி வேண்டா இங்கயே சாப்ட்டுக்கலான்னு வேற ஒரு கடயில சாப்ட்டோ தோழி
ஓகே ஓகே
சேரி நமக்கு குடுக்கப்பட்ட நேரமு முடிஞ்சிருச்சு இன்னொரு கால்ல நம்ம இணைவோ தோழி நன்றி நன்றி ம்